அ
ஹலோ ஆ‌ கேக்குதுடா சொல்லு சொல்லு கேக்குது
ஆ இல்ல ஒரு நாள் டைம் இல்லாமே பீரிஸ் ஆச்சுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தேன் நண்பா
புரில திருப்பி சொல்லு
நானே கொஞ்சம் அண்ட அத பத்தி பேசலாமா
பேசுடா கேக்குது பேசு
நீ கற்பன பண்ணிப்பாரு ஒரு நாள் காயில எழுந்த ஒடனே உனக்கு ஒரு பவறு கெடக்குது இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா டைமயும் ஃபிரிஸ் பண்ண முடியும் அதாவது நீ கைய க நான் கார் நடு ரோட்ல நின்றும் பறக்கற பறவ அப்படி நின்றும் இந்த மழ துளிலாம் கீழ விழாம காத்துலயே நின்னுறு அப்போ மனுஷங்க என்ன ஸ்டாச்சு மாதிரி ஃப்ரீஸ் அயிடுறாங்க நீ மட்டும் மூவ் பண்ண முடியும் அப்படி ஒரு சக்தி கிடைச்சா மொதல்ல நீ என்ன நடா பண்ணுவ
டேய் ஆரம்பத்து பன்னா இருக்கும் சென்னை முழுக்க டிரஃபிக் ரேஸ் பண்ணிட்டு நடு ரோட்டில கிரிக்கெட் ஆடலாம் ஏர்போர்ட் ரன்வேல சும்மா வாக் போகலாம் தெட்டர்ல பர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பிரீயா பாத்துட்டு வரலாம் எக்ஸாம் ஹால்ல டைம் வே பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர அர அஹ் அரை நாள்ல பிட்டு அடிக்கலாம் ஓக்
சத்ததான் உம்
கொஞ்ச நேரொ கழிச்சி புரியு உலகத்துல எல்லாரு நின்னுட்டா இருக்கறப்போ நீ மட்டுந்தா மூவ் ஆவ ஆரம்பத்துல சூப்பரா தெரியு போக போக லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டியா
அதா நண்பா பண்ணே இப்போ மெரினா பீச்ல ஃபுல்லா ஜனோ ஆயிரக்கணக்கான மனுஷங்க ஆனா டைம் ரீஸ் ஆயிடுச்சி எல்லாரு அப்டியே நின்னுட்டு இருக்காங்க கொந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பட்றாங்க பொசிசன்ல நிக்கிறாங்க ப்ப ஃபோன் பேசறா மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டா இன்னொருத்த சிரிக்கிறா மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டா ப்போ நீ மட்டும் போற அந்த சீன் மூவி பாத்தா மாரி இருக்குல்ல ஆனா கொஞ்ச நேரங் கழிச்சி அது மாறிடு ஏனா சத்தமே இருக்காது நண்பா அதா சொல்றே
டே நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில திட்ற நாய்ஸ் தாண்டா உலகத்துக்கே உயிர் கொடுக்குது பஸ் ஆர்ன்னு ஸ்கூல் பெல்லு இந்த டீஷாப்ல டிஸ்கஷனு பிரெண்ட்ஸ் கூட சிரிக்கிற சத்தோ இதெல்லா இல்லாம ப்பனா வேல்யூ புரியு ஆஹ் டைம் ஃப்ரீஸ் பண்ணி உலகொ சவுண்டு இருக்காது அந்த சைலண்ட் ஆரம்பத்ல ஃபீஸ்ஃபுல்லா இருந்தாலு அப்பறமா பயமா மாறிடுல்ல
இப்போ டைம் ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அ நீ லைப்ரரிக்கு போற ஆ ப்புறோ உங்க உலகத்துல இருக்கற எல்லா புக்கையு நீங்க படிக்கலா பத்து வர்ஷோ எடுத்த நாலேஜ நீ ஒரு வாரத்தல கூட கத்துக்லா எங்கியோ நீங்க எழுதுன ரிசர்ச் பேப்பர்ல படிக்கர்னு வரலாறு முழுக்க படிக்கலா ஆமா மொழியு கத்துக்கலா வெளிய உலகத்துக்கு ஒரு சவுல் செகண்டு கூட கடக்காது ஆனா உனக்கு வருடங்கள் கால் கடந்துருக்குல்ல நண்பா
அது டேஞ்சருடா வெளி உலகத்துக்கு ஒரு நிம்ஷோ ஆனா உலகத்துல இருவது வர்ஷோ இமேஜின் பண்ணி ப டைம் ஃப்ரீஸ் பண்ணி நீ முப்பது வர்ஷோ தனியா வாழ்ற உலகத்துக்கு திரும்பி வந்தா எல்லாரு அதே மாதிரி இருப்பாங்களா ஆனா அங்க நீ மட் சொல்வோம் முப்பது வர்ஷ எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்திருப்ப அந்த கேப்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடி டியாது அந்த பவரோட கூட ஒர் ரு குரூப் இருக்காது
உம் உம் உம்
சொல்லு நீயே சொல்லு
ஆமா நண்பா இப்போ இதை விட ஒரு கிரேசி ஐடியா ஒரு டைம் இன்கிரீஸ் பண்ணிட்டு ஒ உலகத்தில் உள்ள ஃபேமஸ் பிளேஸ்க எல்லா சுற்றி வரலா அப்றோ எல்லா பிரம்மிடுக்கு நம்ம போலா ஈஃபிள்டவருக்கு போலா உக்காரலா அண்டார்டிக்கா போய் பெண்குயின்ன குளோஸா பாத்துட்டு போட்டா எடுத்துட்டு வர்லா ப்ரோ நட்சத்திரத்த பாக்கலா அதுக்கப்றோ போய் மூனுக்கு போகலா ஆனா மூனுக்கு போக முடியாது ஆனா பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஒண்டரையு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாடா
ஆமா ஆனா அது ஜேன்வரியோட சன் பாதியே மிஸ்ஸிங் இருக்குல என்னதா ட்ராவலோட அழகு பீஸ் ஃபுல்லா இருந்தாலு எல்லா பிளேஸ்க்கு போனாலு போட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம கூட இருக்குல இங்க பாருடா செம்மையா இருக்கு ஆனா சொல்றதுல இருக்கிற இது வந்து டைம் கிரீஸ் பண்ணா நம்பளுக்கு அந்த ஃபீலிங் கெடைக்காது ஏனா ஷேர் பண்ணா யார் இருக்க மாட்டாங்கல்ல
ஆனா டேய் உண்மைல மனுஷ ரொம்ப விசித்திரமானவன்டா கூட்டத்துல இருந்தா தனிமை வேணுனு நெனைப்பா ஆனா தனிமையா கெடைச்சா கூட்டந்தா வேணுனு நெனைப்பா அவ டைம்கிரியேட்ஸ் ஃபஸ்ட்டு கெடச்சுட்டாலு அதேதா ஆரம்பத்துல யாரு தொந்தரவு பண்ண மாட்டாங்கனே சந்தோஷப்படுவா அதுக்கப்பற யாராவ்து பேச மாட்டாங்களானு ஏங்குவான்டா
அதான்டா இமனோட நேச்சரு நீ இமேஜின் பண்ணு நீ டைம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நிக்கிற ஒரு ஸ்டேடியம் குள்ள நிக்கிற ஒரு லட்சம் பேரு உன்ன சுத்தி இருக் க்காங்க ஆனா உங் குரலு கூட இல்ல ஒரு கொரல் கூட இல்ல அமைதியா இருக்கு அந்த நேரத்துல உனக் புரியு க்ரௌடோட வேல்யூ தா எண்ணிக்கையில இல்ல ஆனா அந்த உயிரோட இருப்பது இருக்குதுல என்னாதா அவங்க வந்து
டேய் இன்னொரு ஆங்கிள்ல டைம் ஃபிரீஸ் பவர் இருந்தா மனுஷ வரலாற்றோட எல்லா வா என்னா ஒரு ரகசிய ட்ரீம்மோ விட தெரிஞ்சுருதுனா அது போல தோணு ஆனா முடியாது ஏன்னா ஃப்ரீஸ் பண்றது ப்ரெசென்ட்ட நிறுத்து ஃபாஸ்ட்க்கு போக முடியாது அப்றோ பியூச்சருக்கு போக முடியாது அதனால ஒரு இது கேள்வி இங்க எப்பவுமே ஒரு மிஷ்ட்டியாதா நண்பா இருக்கும்
எக்ஸாக்ட்லி டா அதுதா லைஃப்போட பியூட்டியே ஆன் சர் தெரிஞ்சிட்ட அட்வெஞ்சர் முடிஞ்சிடு ப்ரோ சில கொஸ்டினுக்கு அன் ஆன்சர்டி இருக்கறதுனால தா மனிதன் தொடர்ந்து தேட்றா ரிசர்ச் பண்றா எக்ஸ்ப்ளோர் பண்றா அதெல்லா கடைக்குமா எல்லாத்துக்கு ஆன்சர் கெடச்ட்டா வாழ்க்கையே போர் அடிச்சிடாது
கரெக்ட்டு தாண்டா அப்போ கடசில ஒரு விஷ்யோ புரியுது டைம்ப்ளீஸ் பவர் கெடச்சாலு ஆ காசு அன்லிமிட்டடா கெடச்சாலு அப்றோ மறஞ்சிருந்து பாக்குற பவர் கெடச்சாலு ஒரு எல்லைக்கா அப்றோ மனுச தேட்றது ஒரு விஷ் சேமா
என்ன
இன்னொரு மனுஷ பேச சிரிக்க அனுபவத்த பகிர்ந்துக்க நினைவுகள உருவாக்க அதானடா
அதே ஃபைனல் ட்ரூத் ப்ரோ உலகத்துல பெரிய பவர் டைம்ஸ் ஈசி இல்ல மைண்ட் ரீடிங் இல்ல பிளையிங் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுிக்கிற திறமதான் ஏனா எந்த சூப்பர் பவரும் தனிமையில என்ஜாய் பண்ண முடியாது
ஓ அப்ப டேய் மச்சி இப்ப டைம் பிஸ் புள் அது பத்தி பேசுறப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுறா கற்பன பண்ணு ஆ நைட்டு ரெண்டு மணிக்கு டைம் ப்ரிஸ் பண்ணிட்டு சென்னை சிட்டி முழுக்க நடந்து போறேன் அப்புறம் நார்மலா பிஸி ப்ரியா இருக்கிற ரோட்ல ஒரு கார் நடு ரோட்ல ஃப்ரிஸ் ஆகி இருக்கும் ஒரு டி மாஸ்டர் ஆ ஊ டி ஊ ட்டுற பொசிஷன்ல ஃப்ரீஸ் ஆகி இருப்பாரு ஒரு நாய் குட்டி ஓடுற பொசிஷன்ல ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் அந்த சீன பார்த்தாலே உலகமே ஏதோ நின்னு நின்னு போன பட்டன அழுத்துற மாரி இருக்கும் தான நன்பா
டேய் அதுதான் டா ஆரம்பத்து துல எக்சாக்ட்டிங்கா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் டேலியே ஏர்போர்ட்டுக்கு போயிருவேன் ரன்வே நடுவுல நின்னுடுவேன் ஏரோபிளைன குலோசா பாத்துட்டு இருப்பேன் நார்மலி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இடத்துல போயிட்டு நானு நேரத்துலே நா மட்டு ஒரு மூவி ஹீரோ மாதிரி ஃபீல்லா வரு ஆனா அது கொஞ்ச நாள்ல கழிச்சு ஃபீலிங்கு பழகிடுல்ல தனியா இருக்கிற ஃபீல் தான
ஆமாடா மனுஷங்ளோட மூலையே அப்டித்தா மொதல்ல ஓரு விஷ்ய முடியாதுனு தோன்ல நெனச்சுக்கோ நீயு கெடச்சா சாப் காவா அப்பறோ அதயே நார்மல் ஆக்கிடுவா இப்போ இன்டர்நெட் இல்லாத காலத்துல பி டி எஸ் ஆல் மந்திர இப்போ வீடியோ கால் சாதாரணம் அதே மாதிரி டைம் பேச கூட சில நாள் போர் அடிக்க ஆரம்மிச்சுருன்டா
அதான்டா பெரிய ப்ராப்ள வேனா நீ ஒரு கற்பன பண்ணிப்பாரு டைம் இப்ப ஃப்ரீஸ் கொஞ்சி ஆ நீ எரிக் ஆ சாரி ஈஃபில் டவர்ல மேல ஒக்காந்துருக்க தாஜ்மஹால் உள்ள போயிருக்கே பிரபீன் மேல ஏறிருக் ஏ ஆ ஓஷ் சன் பீச்ல முழுக்க உனக்கு மட்டூ சொந்தமா இருக்கு ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண யாரும் இல்லன்னா மச்சி நான் இங்க வந்தேன்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்ட் இல்லன்னா போட்டோ காட்ட ஆடியன்ஸ் இல்லன்னா என்ன பண்ணுவே
ஆமாடா அது உண்ம தான் நம்ம வாழ்க்கையில பாதி சந்தோஷம் ஒரு விஷயத் வைக்கிறதுல இல்லடா அது யாரு கிட்டயாது சொல்ல நதான் இருக்கு இருக்கு இப்ப மேட்ச் பார்த்தா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும் அப்புறம் ஒரு காமெடியான வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணணும் அப்புறம் இங்க ட்ரிப்பு போனா போட்டோ அது அனுபவத்த மனுஷன் ஒரு இயற்கையிலேயே அது பகிர்ந்துக்க ஷேர் பண்ணுவாண்டா
இமேஜினேஷன் பன்னுடா டைம் ஃபிரிஸ் பண்ணிட்டு ஒரு நெறய மால் ள்ள போற ஆயிரம் ஷாப் இருக்கு எல்லா பொருளும் இருக்கு ஆனா சேல்ஸ்மேன் இல்ல கஸ்டமர் இல்ல மியூசிக் மட்டும் ஒலிக்கு கேக்குது அஹ் அந்த எம்டி ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஏனா ஒரு பில்டிங்கோட வேல்யூ கண்ட்ட அந்த க கன்சக்க்ஷனோட உள்ள இருக்குற ஆளுங்க ஓட்டதா தெரியு புரியிதா
புரியுது டா
இப்போ அது ஒரு நிம்ஷோ அது அது வந் து அதுவு இப்ப நீ தனியா இருக்க அந்த மியூசிக் மட்டு கேக்குது அந்த பாட்டு நல்லா இருக்குன் சொல்றத்துக் கூட ஒரு மனுஷ இல்லனா ஒனக்கு எப்டி இருக்கு
ஆமா டா அது கொஞ்சொ கஷ்டமா தன்டா இருக்கு ஆனா அதை விட ஆழமான விஷயொ ஒண்ணு இருக்குடா அது என்னன்னா டைம் க்ரீஸ் பண்ணிட்டு ஆஹ் ஒரு ஸ்கூலுக்குள்ள போற கிளாஸ் ரூம்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி ஒரு ச சார் என்ன பாத் து பயந்த மாதிரி ஃபீஸ் ரோல் இருக்கா இன்னொருத்த ஃப்ரெண்டு கிட்ட ஜோக் சொல்ற மாதிரி ஃபீரிஸ் ஆயிருக்கா பெஞ்ச பார்த்த நம்ம ஸ்கூல் டேஸ் ஞாபக வர அந்த மொமண்ட்ல டைமே வோட வேல்யூ ரொம்ப ரொம்ப புரியு டா செரிடா நம்ம பேசுனது போதூ நம்ப நாளைக்கு பேசலா டா
உம் சேரிடா